வணக்கம் தோழி நலமா இருக்கீங்ளா ஹலோ வணக்கம் தோழி நலமா இருக்கீங்களா
ன்னிப் ஆஹ் நலாம இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே தொழி
சாப்பிட்டீங்களா தோழி சரிங்க
ஆஹ் சாப்ப டதோழி
நா பேசுறது உங்களுக்கு டைமாய் தா கேக்குதா என் தொழி இல்ல நா பேசுறது உங்களுக்கு டைம் ஆயிதான் சொல்லுதா
சொண்ண ஒன்னே கேக்குது
ஓகே ஓகே தொழி
ஆ
ஓகே தோழி இப்ப எந்த டாபிக் வச்சு பேசலா
மதியம் என்ன சாப்பாடு உங்க வீட்டு்ல
சாப்பாடு சாம்பாரு ரசம் அப்பளம் கருவாடு இருந்துச்சு தோழி அது பிள்ளைங்களுக்கு பொறிச்சு கொடுத்தே பாப்பா கரு கருவாடு எல்லா சாப்டாது
ஆஹ்
பொறிச்சு குடுத்தாதா சாப்பிடும் சாப்பாடு ஒயிட் ரைஸ் தா எடுத்துக்கு குழம்ப
ஆஹ் ஹ் ஆஹ்
அது ஒரு பிரச்ன
செரிங்க தோழி இப்ப எங்க பாப்பவுமே ஒயிட் ரைஸ் தா எடுத்துப்பாங்க கொழம்பு வேணுனா எல்லா சா மூணு வேலையுமே சாப்பாட்டுக்கு முட்ட இருக்கணு
கண்டிப்பா தோழி அப்டிதா தோழி இங்கயு போ து முட்ட இருக்கணு சிக்கன் இருக்கணு மட்டன் இருக்கணு இல்லன்னா காட இருக்கணு கண்டிப்பா வந்து நா வெஜ் சாப்ட மாட்டே அப்டின்ற மாரி இருக்காங்க ஆனா எனக்கு வெஜ்னா ரொம்ப புடிக்கு
ஆஹ்
சேர்ந்துந்தப்புல்ல வெஜ்ஜே சாப்பறதே இல்ல
ஆஹ்
சாப்பாட்ல மறச்சியாச்சு பெசஞ்ஜி குடுத்தர்லானு பாத்தாலு கண்டுபுடிச்சிருது
ஆஹ்
இது வேணானுது
சரிங்க தோழி இப்போ நீங்க எ எனக்கு சாம்பார் எப்டி வைக்கணுனு சொல்றீங்களா தோழி
தோழி நா ரொம்ப சிம்ப்ளா தா வப்பே ஆஹ் பருப்பு பாசி பருப்பு இல்லன்னா துவரம் பருப்பு
ஆஹ்
ஏதாவது ஒரு பருப்ப வந்து அடுப்புல வேக வச்சுக்குவே
உம்
அது வெந்துட்டு இருக்க டைம்லயே வந்து பூண்டு ஒரு நா பள்ளு பூண்டு குட்டி வெங்காயோ சின்ன வெங்காயோ
உம்
பள்ளு
உம்
தக்காளி ஒன்னு ரெண்டு
உம்
இதெல்லா போட்டு வேக வச்சுக்கோ தோழி கொஞ்சோ அதுலயே சீரகமு மெளகும் போட்டுக்குவே
உம்
லேசா எண்ண ஊத்திக்குவே ஏன்னா பருப்பு நல்லா வேகரதுக்காக அஹ் அப்ரோ குக்கர் மூடி வச்ருவே வெந்த வெந்ததுக்கு அப்ரோ நம்ம
ஹ
முறுங்க்கா ஏதாவது ஒண்ணு அறுஞ்சு வச்சுக்குவேன் அதுல போடாம இடுச்சு வச்சுக்கிட்டு எண்ண பூண்டு ரெண்டு மட்டும் இடுச்சு வச்சுக்குவேன் இடுச்சு வச்சு எண்ண ஊத்தி உப்பு சாரி எண்ண ஊத்தி கடுகு போட்டுட்டு
உம்
வெங்காயத்த போட்டுட்டு நல்லா வணங்கி விட்டு வணங் கி விட்டதுக்கு அப்பறோம் தக்காளி போடுவேன் தக்காளி போட்டு வணக்கனதுக்கு அப்புறம் அந்த பூண்ட ரெண்டு இடுச்சு வச்சோல்ல அதையும் போட்டுக்குவேன் அஹ் எல்லாத்தையும் பெறட் டி விட்டுட்டு கொஞ்சோண்டு கருவ பில்ல கொத்தமல்லி ஸ்டார்டிங்லயே போட்டுருவேன் லேசா கொத்தமல்லி போட்டுட்டு காய் போட்டு வணக்கி விட்டுட்டு உப்பு போட்டுருவேன் மஞ்சதூள் போட்டு வணக் த்தி விட்டுட்டு சாம்பார்பொடி மெளகாத்தூளு இந்த ரெண்டுந்தா மிக்ஸ் பண்ணுவே அதயு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பருப்பு கடஞ்சு வெஞ்ச பருப்ப வந்து அதுல ஊத்தி நமக்கு தேவையான அ தண்ணிய ஊத்திட்டு கொஞ்சமா புளி ஏக் பண்ணி விட்டு காய் வ ந்ததுக்கு அப்பறோ எறக்கி வெச்சிருவே
சரிங்க தோழி இப்ப நீங்க சாம்பாருக்கே எதா ஒரு காய் தா போட்டு சாம்பார் வெப்பீங்ளா இல்ல கலந்த காயா போட்டுதா வெப்ங்ளா தோழி
கலைவை காயும் போடுவே தோழி ஏனா அந்த முருங்கக்கா கத்திரிக்கா மாங்கா போட்டு வெப்பே அப்றோம் நம்ம காய் இல்லாத டைம்ல மட்டு ரெண்டு மூணு வந்து கலந்து வெப்பே காய் இருக்கற டைமு ஒரே ஒரு காய் தா போடுவே எதாது ஒரு காய் ஏன்னா மிக்ஸ் பண்ணி போட்டம்னா ஹஸ் பண்ணுக்கு புடிக்காது
ஆ
ஐல் அ அன்னிக்குலா அஜ்ஜஸ் பண்ணி சாப்டுவாரு மிக்ஸ் பண்ணி போட்ற அன்னிக்குலா ஏன்னா அவுருக்கு சுத்தமா காயே புடிக்காதே
அ நான்வெஜ் தா சாப்டுவாங்க
ஆம்மா நான்வெஜ்ஜூ தான் தன இலு சில்லே இல்ல அம்மா சாப்டவே மாட்டாரு
ஆ அ
கண்டிப்பா செல்லு வேணு கறி தனயிலுமே கறி சாப்டுவாரு
ஆ
அதப்படியே பழகி போச்சு அவரு சின்னவ் அவரு டிரைவர் தானே
ஆ
ம் வெளிய சுத்றவங்குளுக்கு வெஜ் ஜ்ஜ விட நான்வெஜ் தா ரொம்ப புடிக்கிது கட சாப்பாடுதா ரொம்ப புடிக்கிது அப்டின்னு இல்ல அவரு கட சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்டுவாரு எதோ வீட்ல எதோ எனக் தானு சாப்டுட்டு ஓடிடுவாரு
சரிங்க தோழி இப்ப நீங்க சாம்பார்ல முறு ம் சொல்லுங்க தோழி
ஒரு டைம் வீட்ல சாப்பிட்டானா ரெண்டு டைம் கடையில சாப்பிடுவாரு
சரிங்க தோழி
அவர் மட்டு சாப்பிட மாட்டாரு பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துருவாரு எனக்கு குடுத்துருவாரு வீட்ல வச்ச சாப்பாடுல்லா வேஸ்டா போய்டு
அச்சச்சோ ஆஹ்
அந்த மாரி ஆளு
தோழி இப்ப நீங்க சாம்பார்ல உருளக்கெழங்கு போடுவீங்களா தோழி
ம் போடுவ தோழி இந்த உப்பெல்லா கொஞ்ச எக்ஸ்ட்ரா போட்ருவோப் பா திங்லா ஒரு கொலம்புல அந்த டைம்ல ஒரு உருலக் உருலக்கிழங்க அரிஞ்சு போட்டோம்னா அந்த உப் ப்ல இழுத்துக்கு உருளக்கெழங்கு அதெல்லா ட்ரை பண்ணியிருக்கே எலுமிச்ச பலோ புளிஞ்சு விட்டோம்னா அந்த உப்ப இழுத் த்துக்கும்
ஆஹ்
எல்லா கொஞ்ச புக்க பாத்து இதுல்லா கத்து வச்சிருக்கே
சரிங்க தோழி எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தோழி பேஸ்னாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க சாம்பார்ல வந்து உருளக்கெழங்கு போட்டோ அப்டின்னாக்கா சாம்பார்ல உள்ள டேஸ்ட்டே அவ்ளோவா நல்லா இருக்காது அப்டின்னு சொல்லியிருந்தாங்க நானுமே சாம்பார் வச்சே அப்டின்னா சாம்பார்ல கண்டிப்பா நா உருளக்கெழங்கு போட்டுருவே உப்புக்காக அப்படின்னு இல்ல எப்போதுமே உருளக்கெழங்கு போட்டுதா நா சாம்பார் வப்பே அந்த தோழி சொன்னாங் க உருளைக்கிழங்கு போட்டோ அப்டின்னாக்கா உருளைக்கிழங்கு வந்து சாம்பார்ல உள்ள டேஸ்ட்டே கொஞ்ச எடுத்துரு நீங்க வந்து ஒருத்தர் க ட்ரை பண்ணி பாருங்க உருளைக்கெழங்கு இல்லாம மாங்கா முருங்கக்கா ஆஹ் கத்திரிக்கா அந்த மாதிரி காய்கற எல்லா சேத்து சமைக்கும்போது சாம்பார் வச்சு பாருங்க இன்னொன்னு உருளைக்கெழங்கு போட்டு சாம்பார் வச்சு பாருங்க அதுல வந்து அந்த டேஸ்ட் து எப்டி ரெண்டுத்துக்கு எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பாருங்க அப்டின்னு சொன்னாங்க தோழி நீங்களு ட்ரை பண்ணீங்க அப்டின்னா ஹ உருளக்கிழங்கு போடாம ட்ரை பண்ணி பாருங்க தோழி
இல்ல அப்படியெல்லா இல்ல இப்ப என்னன்னா நம்ம கத் கத்தரிக்கா முருங்கக்கா மாங்கா போட்டு வைக்கல உருளக் க்கிழங்க போட்டு வச்சா நல்லாதா இருக்கும் நீங்க உருளக்கெழங்க மட்டு தனியா போட்டு கொழம்ப வைக்கிறீங்க பாத்தீங்களா சாம்பார் வைக்கிறீங்க பாத்தீங்களா அப்பதா எதோ ஒரு மாரி சப்புனுருக்கு
ஆ ஆ
ஒருத்தங்குட எதாவது ஒரு காய மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க நல்லாதா இருக்கும் ஏன்னா அது வந்து உப்பு எடுக்கும் அதுவு இல்லாம அது முதுகு வலி ஏற்படுத்து
ஆ
அப்டின்னா அந்த முரு அந்த உருளக்கெழங்கு வந்து
வாய்வு தன்ம அதிகோன்னு சொல்லுவாங்கல்ல ஆ ஆ
அது அதனால வந்து முதுகு வலிக்கு ஒழுங்கா வேல ஒர்க் பண்ணம் முடியாது வேல பாக்க முடியாது
ஆ ஆ
அதா அத நெறையா பேரு அவெட் பண்றாங்க நானு அவாய்ட் பண்ணுவே ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு உருளக்கெழங்குலா புடிக்காது
ஆ ஆ
சொல்லுவாரு அன்னைக்கு ஃபுள்ளா அப்புடிதா பொலம்புவாரு
அப்புடியா
அதனால மட்டுந்தா அத யூஸ் பண்ண மாட்டே அத தவுர ஏ புள்ளைங்களுக்கெல்லா உருளக்கெங்குனா புடிக்கும் பெசஞ்ன்சு குடுத் இந்த வேக வச்சு உப்பு போட்டு குடுத்தம்னா சாப்புடுவாங்க கொழம்பா வச்சா சாப்டமாட்டாங்க
சரிங்க தோழி
இந்த மாரி தக்காளி சாததுக்கு அந்த குட்டி குட்டி உர்லகெழங்கு இருக்குல்ல
ஆமாங்க தோழி
கிழங்க வேக வச்சு ஒரு முட்ட வேக வச்சு குடுத்தோம்னா ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்ட்டுக்குவாங்க
ஆ ஆ
ஆனா வந்து எனக்கு அந்த டேஸ்ட் புடிக்கு அந்த ஃவாய் அந்த வெந்தத வந்து எதுவுமே மசாலா எதுவுமே சேக்காம
உம் உம் செரிங்க தோழி
உம்
இப்ப ஓ உங்க ஹஸ்பண்ட்டு குலா அசைவ சாப்பாடு ரொம்ப புடிக்குன்னு சொல்றீங்க இல்லையா அதனால நா வந்து ரால் எப் எப்புடி செய்யணு அப்புடுன்னு சொல்ற றாலவிட நண்டு எப்புடி செய்ணுனு சொல்றே தோழி அது மாரி நீங்க ஒரு அதெல்லா செஞ்சி குடுத்து பாருங்க ஒங்க ஹஸ்பண்ட் ஒங்கள வந்து ரொம்பவே நல்லா பாராடுவாங்க
கண்டிப்பா தோழி அதுக்கெல்லா வாய்ப்பு இல்ல தோழி சாப் சாப்புடுவாங்க எந்திரிச்சு பொயிடு பாராட்டுற அளவுக்குலா ஒன்னுல
அப்டியா தோழி ஏ ஹஸ்பண்ட் நா என்ன கொழம்பு வச்சாலு புளி கொழம்பு அப்டின்னாலே எங்க ஹஸ்பண்ட் புடிக்கவே புடிக்காது மல்லு கட்டிக்கிட்டு எதோ பசிக்கு சாப்பர்றே அப்டின்னு சொல்லிட்டு சாப்ட்டுட்டு வேற வழி இல்லாம சாப்ட்டே அப்டின்னு சொல்ட்டு பொயிடுவாங்க அதே நா நண்டு கொழம்பு ரால் இறால் வந்து வறுத்து வச்சே நண்டு கொழம்பு கிரேவி வச் சே அப்டின்னு சொன்னா அன்னைக்கு ஃபுல்லா நல்லா ஒக் ஆனா மெதுவா சாப்ட்டா அப்பா நல்லா திருப்தியான சாப்பாடு அப்ன்னு சொல்ட்டு போவாங்க அத கேக்குறப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அடிக்கடி வாங்கி நண்டு வாங்கி கொழம்பு வைக்கலாமே அப்டின்டு குட தோனு அந்த மாதிரி ச சொ ட்டு போவாங்க
கண்டிப்பா தோழி எங்க வீட்டுக்கான எப்ப தெரிமா கண்டுபுடிக்கணு இப்ப கொழம்பு நல்லா இருக்குன்னு கண்டுபுடிக்கணுனா ஒரு நாளைக் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவ சாப்டுவாரு அப்பதா நம்ப தெரிஞ்சுக்கணு கொழம்பு நல்லாருக் காட்டுக்கு அதா சாப்பட ஆரோக்யோனு நெனைக்கனு அதே கொழம்பா கொஞ்ஜோ மா இருச்சுன்னு வச்சுக்கோங்களே வாய் தொறந்து சொல்லவு மாட்டாரு கொழம்பு நல்லாலனு சொல்லவு மாட்டாரு வேற வழி இல்லையே சாப்ட்டு தானே ஆகணு அப்டின்னு வாரு கொழம்பு நல்லா இருக்கான்னா ஆஹ் நல்லாருக்கு
ஆஹ் அப்ன்னு செய்வாங்க
சாப்பர்றேனா இல்ல வயிறு நெம்பிர்ச்சுனு நீ வச்ச கொழம்புலா அப்டின்னு அப்டி மறைமுக
ஆஹ்
ஒரு டைம் தா சாப்டுவாரு ரென்டாது டைம் சாப்பாடு போட்டுக்க மாட்டாரு கொழம்பு நல்லாருந்தா ஓ அதுக்
உம் சரிங்க தோழி
ஆமா அது முன்ன எல்லா வச் சுக்கிட்டு நம்பளா என்னதா பண்ணுவோன்னு தெர்ல எப்டிதா கடைசி வரையு ஓட்டுவாங்கனு தெர்ல
சரிங்க தோழி
சொல்லுங்க தோழி
ஹ இப்ப சொல்லவா தோழி நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுனு
ஆஹ் சொல்லுங்க தோழி
கிளீன் பண்ணி வச்சுட்டு அதோட கொஞ்ச மஞ்ச தூள் போட்டு கிளீன் பண்ணிக்கணு தோழி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தில் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பெரிய சைஸ் நல்லா பழுத்த பழமா எடுத்து ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கணு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்புள்ள நல்லா ப நண்டு குழம்புக்கு ரொம்ப முக்கியமான வாசனைைய கூடி குடுக்கறதே இந்த உம் பூண்டுதான் தோழி ஆ
நம்ம அடுத்த அடுத்த கால்ல பேசுவோமா தோழி டைம் முடிஞ்சிரிச்சி
சரிங்க ஓகே தோழி
நன்றி தோழி